ஹலோ கேக்குதாமா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதா நீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்ட
என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பூரி
பூரி இப்போ பூரி சாப்ட்டீங்களா
ம் ஆமாங்க வித்தியாசமா சாப்டுவே நா
தெரியாத வித்தியாசமெல்லா பேசுறீங்க நா பொரோடா சாப்ட்டே
நா பேசவே இன்னு ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீங்க எப்டி சொல்லலா
வாயால
வாயால தா சொல்வாங்க எல்லாமே காலாலயா சொல்வாங்க பேச ஸ்டாட் பண்ல
பேசே ஸ்டாக் பண்ணி பேசே சாட் பண்லியா ஐயோ ஐயோ
என்ன ஐயோ பேசயே ஸ்டார்ட் பண்ணல எப்டி சொல்லலா நீங்க
வாயால தா
ஃபர்ஸ்ட் எடுத்தா எடுத்தோ நா என்ன கேட்டே என்ன என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா இதுதா இதுல என்ன நீங்க வித்தியாசோ கண்டுபிடிச்சிட்டீங்க பெருசா
அதெல்லா அப்டிதா சீன்ல செட்டு செவத்துல முட்டு
இந்த மாரில்லா பேசக்கூடாது
அப்படியாங்க செரிங்க செரி சொல்லுங்க
பா உங்க வீட்டுல எப்டிதா வச்சிருக்காங்களோப்பா பவோ
எங்க வீட்ல நா தாங்க
உங்கள்கு யார் யார் வராங்களோ அவங்கல்லாம் பாவ்ம் ரொம்ப பாவ்ம் பரதாபம் பண்றே நா
அப்படியா ஓகேங்க செரிங்க செரி எல்லா பண்ணிட் இருக்கீங்க கரண்ட்லி நீங்க
ஜாபு
என்னா ஜாப்பு
நா வந்து பெருசா இதுமார் இல்ல ஐ டி கம்பெனியில ஜாப் பண்றே
சரிங்க சாஃப்ட்வேர்லா ஹார்ட்வேரா
நா எந்த வேரு இல்ல நா ஹெச் ஆர்
ஐயோ அதா எச் ஆர் சாப்ட்வேர் எச் ஆரா இல்ல நார்மல் எச் ஆரா கேக்குறே
எந்த ஹெச் ஆரு இல்லைங்க ஆனா ஹெச் ஆர்
அது கூட தெர்ல உங்களுக்கு பிரொபெஷநிசமா நார்மல் இசம்மா சு செரி ஓகே ப்ரொபஷன்னிசமா நார்மனிசமா ஹெச் ஆர் தான நீங்க இது எங்க எதாவது ஒண்ணுதாங்க தருவாங்க லூஸ் மா நீ பேசாதீங்க
உ லூஸ் மாரி நீங்க பேசாதீங்கன்னா ஒண்ணு ரெண்டு ஹெச் ஆரூ இல்ல அஞ்சு மூணு ஹெச் ஆர்னா
அப்படிலா யாரு தரமாட்டாங்க
போங்க எங்க உங்களுக்கு நம் நம்பிக்கை இல்லன்னா
ஆமா நம்பிக்க இல்ல தான அப்டி கேக்கற
நா என்ன பண்ணு உங்களுக்கு
ஏதோ பண்ணாதிங்க
நீங்க நம்லே நீங்க நம்லேனா கூட பரவால்ல
அப்படியா உங்கள நம்ப சொல்லவே இல்ல
நா சொல்லவு மாட்ட
ம் சொல்லாதீங்க யார சொன்னா சத்தோ வருதுமா சத்தோ வருது சத்தோ வருது
கேக்குது
இங்க சைட்ல இருந்து எதுமே வர்ல உங்க சைட்ல இருந்து யாரோ கத்தற மாரி இருக்கு பாத்துக்கோங்க செரி எதாவது கேம்
வேண்டாங்க எனக்கு புடிக்காது கேம் எல்லா
செரி வாங்க விளால்லா நீங்க அது நீங்க வந்து எதாவ்து எதாவ்து நெனச்சீக்கணு ஒரு பொருளா கூட எடுக்கலா இல்ல ஒரு நடிகையா கூட இருக்கலா எதுவா வேணாலு நெனச்சுக்குங்க அது கரெக்டா கண்டுபிடிக்கணு செரியா
ம் சேரி
செரி நா நெனச்சிக்கிட்ட நீங்க கேளுங்க கொஸ்டின்
நீ நெனச்சது
ம்
என்னாது நீங்க நெனச்சது என்னாது
லூஸு மாரி கேக்காதீங்க
நீங்க நெனச்சது உயிர் இருக்கா உயிர் இல்லயா இல்ல விளாற பொருளா என்ன
உயிர் இல்ல
உயிரே இல்ல நீங்க நெனைச்சது ஒன்னு நல்லா இருக்குமா
ஆ நல்லா இருக்குங்க எல்லா வு பிடிக்கு ஃபேமிலி ஃபேமிலியா போனா என்னாது
இல்லங்க இல்லங்க
நீங்க நெனச்சது ஒரு ட்ரிப்போட எடமா
என்னாது புரில
நீங்க நெனச்சது ஒரு ட்ரிப்போட எடமா
இல்லங்க இல்லங்க
ஓங்க அண்ணா அண்ணவு ச்சது
கொஞ்ச ஸ்பீடா சொல்லுங்க விட்டு விட்டு
இருங்க நீங்க நனைச்சது வந்து ஒரு சாப்பற பொருளு பொருளா
இல்லங்க சாப்பற பொருள்ல்லாம் இல்ல
ம் செரி நீங்க நனச்சது வந்து யூஸ் அ பண்ணலாமா
அ பண்ணலாம் நறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதையும்
ஃபோனா
அதிக பேர் போலா அதுல
பஸ்சா
இல்லங்க
வேன்
இல்லங்க
நறைய பேர் ஏரோப்லைன்
இல்லங்க
அ அட்டோவா
இல்லங்க இல்லங்க அதுல எப்படியும் வந் து எத்தன பேர் தெரிமா போலா ஆயிரம் கணக்கு மேல கொட போலாம்
கப்பலா
ஆமாங்க
ஆயிரம்மாமா ஆயிரம் போலாமா அதுல
ஆமா க்ரூஸ் கப்பல்லா ஆயிரம் பேருக்கு மேலயே போலாம் பத்தாயிரம் பேரும் போயிருக் காங்க உங்களுக்கு தெரியாதா அதெல்லா
தெரியாது
ம் க்ரூஸ் கப்பல்ன்னு இருக்கும் அது வந்து பத்தாயிரம் பேருக்கு மேல கொட போலா சரியரா அம்பானி இருக்குல்ல அம்பானி அம்மபானி தெரியுமா அவனோட மகொ அவனோட மகன் கல்யாணல்ல செஞ்சான் அது இதா செஞ்சது எத்தன பேர ஒரே கப்பல்ல ஏத்திட்டு போனாங்க
நல்லது நீங்களும் அந்த மாரி பண்ணிக்கோங்க
சரி ஓகே இப்ப நீங்க நனைச்சுக்கோங்க ஏதாச்சு
ம் ம் நனைச்சுக்கிட்டேன்னே
செரி நீங்க நனைச்சது வந்து சாப்பற பொருளா
ஆ இல்ல
நீங்க நெனைச்சதுக்கு உயிர் இருக்கா
ஆ இருக்கு
இருக்கா செரி நீங்க நெனைச்சது ஒரு ஆம்பளயா இல்ல பொம்பலயா
அது பொம்ள அ தா ஆனா அது பொம்ள இல்ல
அப்பனா ரெண்டுமே கல்லந்ததா
ஏ ஏஜ் ரொம்ப இருக்காது கம்மியேஜ்
செரி அது மனிஷனா இல்லியா
மனுஷன்தாங்க அதான சொல்ற பொம்ளன் சொல்லி
இல்ல விலங்குலிலே விலங்குகளே இருக்குல்ல ஆம்பள பொம்பளன்னு அதனால தா கேட்ட
இல்ல
சரி நீங்க வே நினைச்சது வந்து திரை உலகத்துல இருக்கா
ஆ இருக்
திரை உலகத்திலே இருக்கா
ஆ இருக்கு இருக்கு
செரி அவங்க விஜய் கூட அஜித் கூடல்லா நடிச்சிருக்காங்களா
ஆஹா இல்ல
இல்லயா
ஆனா இப்ப அவங்க ட்ரெண்டு்ல இருக்காங்க
ட்ரெண்டுல இருக்காங்களா
ஆ
இப்போ கட்டா குஸ்தின்னு ஒரு படோ வந்துச்சா அந்த ஹீரோயினாங்க
இல்லங்க
ஹீரோனியா இல்லையா அது சொல்லுங்க
ஹீரோனி எல்லா சொல்ல முடியாது அக்ட் பண்றாங்க அக்ட் பண்றாங்க அதுல ஆனா அ இப்போ ஃபேமஸா இருக்காங்க ஆனா வந்து அவங்கக்கு அவரு ஏஜு இல்ல
ஏஜோ இல்லயா பிக் பாஸ்ல இருந்திருக்காங்களா
சின்ன ஏஜ்ங்க சின்ன ஏஜ்
செரி பிக்பாஸ்ல இருந்திருக்காங்களா
இல்ல இல்ல மூவில தா அக்ட் பண்றாங்க
பத்து வயசுக்குள்ள இருப்பாங்களா
ம் இருப்பாங்க
பத்து வயசுக்குள்ள இருப்பாங்களா
ம் அக் அவங்க வந்து ரெண்டு மூணு படம் பண்ணிருக்காங்க நறைய சீன்லல்லா வருவாங்க அட்வடைஸ்மெண்ட்ல வருவாங்க
துரேந்தர் மூவில வருமே அந்த பொண்ணா
இப்ப வந்து நயன்தாரா மம்மோட ஒரு அட்வடைஸ்மெண்ட்கு வந்தாங்க
நா அட்டே பாக்க மாட்டனே எங்கிட்ட போய் சொல்றீங்க
மூவிலியு ட்ரெண்ட் ஆ ஆயிட்டே இருக்காங்க சொல்ற நா இன்னு என்ன சொல்லணு உங்களுக்கு இவ்ளோ குழு குடுக்குற
ம் தெரிலங்க
நீங்க ஒரு சொன்னீங்க ஆனா அந்த இதுல தா அவங்க ட்ரெண்டா இருக்காங்க
இன்ஸ்டாக்ரம்லயா
யோசிங்க நல்லா யோசிச்சி சொல்லுங்க
புரில யாருங்க இருக்கு இன்னொரு குளு எதாவது தாங்க
அட்வடைஸ்மெண்ட ஊர்ல வந்து சோப் போட வந்தாங்க இப்போ அந் அவுங் அவுங்க வந்து நெறைய அவார்டெல்லா வாங்கிருக்காங்க
இவ்ளோ சின்னதுல்லா நீங்க கேட்க கூடாதுங்க கொஞ்ச பெருசா இருக்
அந்த மாரில்லா நா கேட்டதுன்னா நீங்க சொல்லணு
ஆமா
கேளுங்க இப்போ வந்து நெறைய அவாடு வாங்கி இருக்காங்க அவுங்க இன்ஸ்டாகிராமுக்கு போனா நல்லா வருது இப்போ சொன்னீங்க மூவி நெக்ஸ் சொன்னீங்க அவ்ளோ ஃபேமஸா இருக்காங்க ரொம்ப
லியோ மொபிலியா துரேந்தர் இல்லியா
வேற ஒன்னு இல்ல
கட்டா குஷ்தி
ம் அதுல ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க
அதுல வரப் பொண்ணா
ஆமா
ஆனா அது யாருன்னே எனக்கு தெரியாது நிஜமாலயே அது யாருன்னு எனக்கு தெரியாது நா சும்மாதா சொன்ன தெரியாது
ரெண்டு மூணு படத்துல வந்துட்டாங்க அந்தப் பொண்ணு இப்போ ட்ரெண்டிங்கா இருக்காங்க அவுங்க ஃபேமஸா இருக்காங்க வேற
இப்ழ யாருன்னே தெர்ல எனக்கு பஸ்ட் செரிங்க நா வெக்கற
செரிங்க அவுட் ஆயிட்டீங்க வெயிங்க
ஆ வெக்க